மேடம் வணக்கம் மேடம்
வணக்கம் சார் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க மேடம்
ம், நல்லா இருக்கே சார்
வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க மேடம் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க சார் எல்லாரு
ஓகே மேடம் சாப்ட்ட மேடம் நீங்க சாப்ட்டீங்களா
இன்னு இல்ல சார் லேட் ஆகும் சாப்பிட்றதுக்கு
ஏ மேடம்
நா எப்பயுமே எயிட் எயிட் தேர்ட்டிக்கி நைன் கூட ஆயிடு
ஓ அப்டிங்ளா நா சாப்ட்டுட்ட மேடம் சீக்கிர சாப் ட்டுட்ட மேடம் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பசியா இருந்தது
ஓ
இன்னைக்கு கொஞ்சோ வெளில போயிருந்த வேல விஷயமா கொஞ்ச வெளில போய் சுத்திட்டு வந்தனா
ஆ
அதுனால கொஞ்சோ சீக்கிரமா சாப்ட்டுடலா அப்டின்னு சொல்லிட்டு சீக்கிரமா சாப்ட்டுட்டே மேடம்
சரி சரிங்க சார் ஓகே
வீட்ல நானு ரொம் எல்லாரு வெளில போயிருக்காங்க மேடம்
ஓ அப்டியா ஓகே ஓகே சார்
செரி வீட்ல எதனா ஸ்பெஷலா செஞ்சு வெச்சிருப்பாங்க அப்டின்னு சொல்லி பாத்தா வந்த உடனே ரச சாதம் போட்றாங்க மேடம்
இன்னிக்கு செவ்வாகெழம இல்லைங்களா அதனால
ஆமா மேடம் இன்னு ரசம் சாதம் போட்றாங்க இப்ப ஒண்ணுமே புரியலங்க மேடம் வந்தவுடனே ரசம் சாதம் சாப்ட்டு அப்டியே கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்ட்டு இப்பதா படுத்தே ம் ஒரு மாரி வெயில் ரொம்ப டூ மச்சா இருக்கு மேடம் பயங்கரமான வெயிலா இருக்கு
ஆமா ஆமாங்க சார் வெயில் காலைல அங்க மழை இல்லயா
இல்ல இல்ல மேடம் வெயில் மேடம்
ஐயோ இங்க காலைல ஃபுல்லா வெயில் காயிது மூணு மணி ஆனா போது மழ ஆரம்பிச் சிது
இல்ல மேடம் இங்க வந்து வெயிலாதா மேடம் இருக்கு ரொம்ப வேக்காடா இருக்கு மேடம்
ஓகே
தூங்கவே முடியல அப்டியே வேர்வையா இருக்கு ரொம்ப ஒண்ணுமே முடி காலைல ஒரு டைம் ச ஈவினிங் ஒரு டைம் குளிச்சாதா ஒடம்பு நல்லாருக்கு மேடம் ஏன்னா ஒடம்பு அலன்டு போன மாரி இருக்கு மேடம் ரொம்ப
அதா அவ்ளோ அனல்
அது அது டைம்க்கு சாப்ட்டுட்டு டைம்க்கு தூங்கிட்றது மேடம் நைட்ல அப்போதா மேடம் தூக்கோ வருது
இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போல்றது எல்லா இல்லைங்கா வெளிய
போனும் மேடம் இப்ப ஃப்ரெண்ஸ்சோட வெளிய போகணும் மேடம் அதா இப்போ இன்னு கொஞ்ச ஆமா மேடம் கொஞ்சம் நேர போயி உலாவிட்டு வந்துட்டு நேரத்தோட வந்து பாத்த நேரத்தோடன்னா பத்து மணி தாம்மா நேரத்தோடு வந்து
ஓ பத்து மணியின்றது நேரத்தோடுங்களா சார் சேரி சேரிங்க சார் நாங்க நைன் நைன் தர்டி எல்லாம் தூங்கிறது சார்
ஓகே ஓகே மேடம்
ம்ம் நைன் தேர்ட்டிக்கு எல்லாம் தூங்கிறது அது தான் டைம்
ஓ அப்படிங்களா
ஆமா ஆமா என்னங்க சார்
எப்பவுமே நைன் தேர்ட்டிகெலாம் தூங்கிறதுங்களா எப்
ஆ இல்ல சார் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல
உம்
நான் ஒரு டைம் லேட் ஆகும்
ஓகே
ம் ஒரு ஒரு டைம் சீக்கிரம் தூங்கிடுவேன்
ஓகே ஓகே மேடம் ம்ஹும் ஒவ்வொரு டைம் லேட் ஆகும்னா எப்படி மேடம் புரியல எனக்கு
அதாவது வேல இருக்க எல்லாமே முடிச்சுட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும்
ஓகே
ஆ அதுக்கு முன்னாடி வேலை இல்ல அப்படின்னா சீக்கிரம் தூங்கிறது
ஓ அப்படிங்களா
ஆமா ஆமாங்க சார்
செரிங்க மேடம்
ம்
டெய்லிமே அப்படி தானா
ஆ இல்லைங்க சார் ஏதாவது வேலை இருந்தா மட்டும் தான் இப்போ மாமியாருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடும்
ஓகே
ஆ இல்ல மாமியார் கூட வேலை செஞ்சாங்க அப்படின்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லைங்களா அந்த டைம்ல அப்போ சீக்கிரம் தூங்கிட்டோ
அவங்க எந்த மாதிரி மேடம் ஹெல்ப் பண்றாங்க உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யறாங்க வீட்டுல உங்க கூட
என்னால முடிஞ்சா செய்வேன் சார் வேலை இல்ல குழந்தைய பாத்துட்டு சைலண்டா இருப்பாங்க அவுங்களே செஞ்சுக்குவாங்க
ஓகே
ம் ம் அவுங்க என்னெலாம் எதிர்பாக்குறது இல்ல சார் செஞ்சுக்குவாங்க செஞ்சு வச்சிருவாங்க செஞ்சு வச்சுட்டு சாப்டுறதுக்கு கூப்டுவாங்க நான் வரலேன்னா கூட
என்னென்ன செய்வாங்க மேடம் வீட்ல த இந்த துணி துவைக்கிறது சாமான் வெளக்குறது இல்ல மேடம் சமைக்கிறது சொல்லல மேடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னென்ன வேலை செய் செய்வாங்கனு கேக்கறேன் மேடம் துணி துவைக்கிறது சாமான் கழுவுறது ஓகே
நின்னு செய்யிற வேலை மட்டும் தான் என்னுடையது
ஓகே மேடம்
அ அம்மீதி அப்பறமா சேரி நானே வேற ஏதாவது வேலையா இருந்து ட்டனா அவங்களே என்ன எதிர்பாக்காம அவங்களே ஃபுல்லா செஞ்சுக்குவாங்க
ஓ ஓகே ஓகே மேடம்
ம் ம்‌ எதுக்கும் என்னை எதிர்பாக்குறதில்ல சார் வீடு பெருக்குறது தொடைக்கிறது அப்டி வேணா என்ன எதிர்பாப்பாங்க
ஓகே மேடம்
மத்தபடி அதெல்லா எதுவும் என்ன சமையல பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்சிருவாங்க சார் ஏதாவது கவுச்சு செய்யணும் அப்டின்னா மட் மட்டுந்தா நீ உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கங்க இங்க ரெண்டு பேருக்கும் நாங்க செஞ்சுக்கிறோ அப்டின் நீடுவாங்க
ஓகே ஓகே
மத்தபடி வேற எதுக்கும் எதிர்பாக்கறது இல்ல சார்
சேரிங்க மேடம் அப்பனா பரவாயில்லையே மேடம் ஏதாச்சும் அவங்க சப்போர்ட் அதான மேடம் அப்போன்னா பரவால்லைங்களே எவ்ளவோ
ஆ ஆமா ஆமாங்க சார் அதெல்லா ஆமா ஆமாங்க சார் ம் நல்லா செ அதெல்லா நல்லா கூட எல்லாமே செய்வாங்க அதல்லா பிர எதும் பிரச்சன இல்ல சார்
ஓகே மேடம் அதா மேடம் இப்போல்லாம் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் மேடம் சோ அதனால வந்து அத நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க
ஆ ஓகே ஓகேங்க சார் இப்ப கூட நா எதுமே செய்யல செரி ஆ உருளக்கெழங்கு தோ மசாலா தோச செய்யலா அப்டின்ட்டு எல்ல உருளக்கெழங்கு வேக வச்சு எறக்கி வச்சுட்டே செரியா அதெல்லா வெஜிடபிள் அது வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஆ எண்ணெய் இல்ல சைலன்டா விட்டுட்டே செரி வாங்கிட்டு வந்துருங்க அப்டின்ட்டு எங்க மாமியாருக்கு சொன்னே
ஆ ஆ ஆ
ஓ செரி வாங்கிட்டு வரேன் அப்டின்னு நிக்குறாங்க செரி வந்தா தா செஞ்சுட்டு அப்பறமா சாப் புட்டு அதுக்கப்பறோ பாத்தரம் எல்லாம் வருக்கி இன்னைக்கு ஒடம்பு முடியல அவங்களுக்கு சளி இரும்பல்லா இருக்கு தும்பல் நெறைய வந்துட்டு இருக்கு
ஓகே மேடம்
அதனால அவங்களுக்கு முடியல
ஆ
சேரி எல்லாத்தையும் வெலக்கி வச்சுட்டு சாப்புட்டு
ம்
தூங்கலா அப்டின்னுட்டு சார்
செரிங்க மேடம்
ம் கொழந்தைய எப்டியோ ஒரு வழியா தூங்க வச்சுட்டே அதா அவனுக்கு வந்து இப்போ வளந்தது கொஞ்சம் கொஞ்சம் வளரவும் தூக் க்கோ பகல்ல இல்ல
ம் ம்
விளையாட்டு பறக்கு அதிகமா ஆயிடும் பகல்ல தூங்க மாட்டேங்கறாரு அதனால இப் ப்போ சீக்கிரம் தூங்கிட்டாரு இன்னைக்கு
சரிங்க மேடம்
ம் அதனால ஓ இந்த டைமுக்கு ஃப்ரீ ஆயிடுறது இப்போ அதுக்கப்புறோ நம்ம வேலய முடிச்சுலா இல்லங்களா டக்கு டக்குன்னு இவ்வளோ நேரோ எவ்ளோ அமக்கலோ சார் ஏ பின்னாடியே வந்தா தோச சுட்ரதுக்கு குள்ள ஒரு குடோ தண்ணி சாச்சிட்டா கீழ
ஐயோ இப்போங்களா
ஆ ஒரு குடோ தண்ணி சாச்சுட்டு அதுல உக்காந்து விளையாடிட்டு இருக்கிறாரு
கண்ணுன்லேவா
ஆ தண்ணீல்யே எந்திரி அப்பு எந்திர்ச்சு போடா போடான் ற அசையவே இல்ல அங்கந்து தூக்கிட்டு வந்துட்டேன்ட்டு ஒரே அழுக அப்புடி அழுதுட்ருந்தா சார் அடிச்சவங்க மதி மத்யமு அப்டிதா பண்ணா வெளில நின்னுட் இருந்தான் கூட்டிட் வந்துட்டா உள்ள
வெரிங்க மேடம்
உள்ள கூட்டிட் வந்துட்டுன்ட்டு அப்படி அழுகுறா அப் அடிச்ச மாத்ரே அ க்கே எங்க மாமியாருங்க ரெண்டு பேரு ஏட்டி பொட்ட நாங்க இல்லேனாப் பாக்கறவங்க கேக்குறவங்கலா இன்னா நெனைப்பாங்க அந்த கொழந்தய போட்டு நீ அடிச்சிட்ருக்கர்ந்துன்னு நெனிப்பாங்க
ஆமா மேடம் கரட்டு தா
த்ரி அழுகுனா சர்
ஆ அ அ அ
அஹ்யோ யப்பா ரொம்ப அடோ ஜாஸ்தியாய்டுச்சு வெள்ளாட்டு பறக் அதிகமாய்டுச்சு ஒன்னு கைல புடிக் க்கு முடில
கரெட்டு தா மேடம் இப் இருக்க கொழந்தைங்கலா அப்டி தா மேடம்
ஆமாங் சார்
ஆ இப்பு கோழ்ந்தைங்களா
அவ்ல அப்டியே அந்த பிபி ஹை ஆகுது வ பண்ற வேலையெல்லாம்
கண்டிப்பா மேடோ அப்டிதா மேடம் இருக்கனு நாம்ப தா மேடம் கொஞ்சோ அஜ்ஜஸ்ட் பண்ணிக்கணு
என்னங்க சார்
அப்டிதா மேடம் இருக்கு நம்ப தா மேடம் கொஞ்சோ அஜ்ஜஸ்
ஆ ஆமாங்ஸ் ச்சேர் போ ஈட் இயோ ஹைப்பர் ஆகுது பாருங்க அவ்ங்க பண்ற வேல எல்லா அவ்ளோ டென்ஷன் ஆகுது ஒரு சின்ன பொருள் கூட அவ் கிட்ட இருந்து வாங்க முடில
ம் ம்
ம் ஒரு நல்லா தூக்கோ வந்தா குடோ தூங்கற்த்துக்கு லேட் ஆகு ஆட்டிட்டே இர்க்குனு ஒரு அர மணி நேரத்துக்கு அப்பதா தூங்குவா அது ஒரு அதட்டு போட்டாதா ஹேய் தூங்கு அப்டின்னாதா தூங்குற்து
ஓ அப்டிங்ளா
அஆ ஆமாங் சர்
அந்த மாரி பழக்கப்படுத்தாதிங்க ஒன்னே இப்பமே அதட்டி தூங்க வைக்கிற மாரியே பழகப்படுத்தாதிங்க நார்மூ அவெ தூங்கற மாய் பழகப்படுதுங்க
ஐயோ எவ்ளோ தூக்கோ வந்துட்டாலு அந்த பாட்டு பாடிட் ட்டியே இருக்குறானே தவரே ஆட் யானைய ஆட்டி விட்றுத நிறத்திட்டோ அப்படின்னா எந்திர்ச்சி பாக்கற்து
ஓகே மேடம்
அந்ந மாத்ரி பண்றாரி நறையோ எப்டி சொல்றதுன்னா வாலாயிருக்குறார் இப்புவே
ம் ம் ம் புரிய்து மேடம் இப்பருக்கவனுங்களா அப்டிதா மேடம் என்ன பண்றது மேடம் கொஞ்சு நம்பவே தா மேட கொஞ்சோ
கா அஞ்சு வய்ஸ் ஆகுமூ
ஆ
அப்டின்னு இருக்கு சார் எப்போ ஸ்கூல்ல கூட்டு போய் விடுவே எப்போ பேஸ் ஆரம்பிப்பாம்
நாலு வய்ஸுல கூட்னு போய் விட்ற வேண்டிதா மேடம்
அ நாலு வயச்தா சே அந்த ஹ அவனுக்கு கொஞ்சோ ஒடம்பு ம் இதுவாருக்கு வீக்கா இருக்கா இல்லிங்ளா அது னால அஞ்சு வயசு ஆனா எல்லாமே நார்மலாயிட்வாம் கொஞ்சோ ஸ்ட்ரென்த்து வரு எல்லாமே சாப்புட ஆரம்பிச்சிட்லால் றியா அதுனால ம் அதனால அந்த மாதிரி எப்போ எனக்கு அஞ்சு வயசு வரு எப்போ வாயத் தெறந்து பேச ஆரமிப்பா ஸ்கூல்க்கு எப்போ அனுப்பலான் இருக்கே மத்யோ என்ன சார் சாப்ட்டீங்க மத்தியோ சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க மத்யோ
ம் சரிங்க மேடம்
மத்யோ என்ன சாப்ட்டீங்க ஆமா வெளிலப் போயிருந்தன் சொன்னீங்கில்ல
ஆமா மேம் த மாமா மேடம்
ஆ ஓஹோ வெளில சாப்ட்டீங்ளாம்
ஆமா மேடம்
செரி செரிங்க சார் ம் வேல விஷ்யமா போய்ருந்ததா சாப்ட்டன்னீங்கவோ
ஆமா மேடம்
எனக்கு எப்படாப்பா வேல முடிச்சுட்டு படுக்லா அப்டின் இருக்கு னு கரெக்டா அவனத் தூங்க வெச்சுட்டு நாத் தூங்கலான் போறப்ப எந்திரிச்சிட்ட சார் ஒரே நிம்ஷோ இருங்க கொழந்த அழுவுற சவுண்ட் கேக்குது பண்றே
சேரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம் பாய்